உம் ஹலோ கேக்குதுங்க வணக்கம் தோழி எப்டி இருக்கிங்க நல்லா இருக் ங்களா சூப்பரா இருக்கேன் அப்புறம் டீ காபி எல்லாம் குடிச்சட்டீங்களா டல்லா கேக்குது எனக்கு இ ரொம்ப டல்லா கேக்குதுங்க
எனக்கும் அந்த மாதிரி
ஆஹ் வெளியிலதான் வாசல்லதான் உட்காந்து பேசுறேன் உள்ள போனாலே கேட்க மாட்டேன்னுதுன்னு வாசலுக்கு வந்துட்டேன் உம் ஆஹ் இப்ப கேக்குது இப்ப கொஞ்ச வாய்ஸ்னா கொஞ்சம்தாவ இரு இங்கயுந்தாங்க இப்பதான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எப்டி இருக்கு மழ நீங்க எந்த ஊரு
மழ நாங்க ஓசுருங்க நீங்க
திருச்சி திருச்சிங்க
அப்படிங்களா சரி சரி எங்களுக்கு மழை இப்போ தான் எனக்கு பையன் ஒன்னு பொண்ணு ஒன்னுங்க உம் பையன் ஆறாவது படிக்கிறான் பொண்ணு மூணாவது படிக்கிறா உங்களுக்கு பாப்பா வந்துட்டா அப்படிங்களா பாப்பா வன்ட்டா இன்னும் தம்பி வரல அஞ்சரைக்கு தான் வருமா தம்பி
அஞ்சரைக்கு தான் வருவாங்க ஆஹ் சரி தோழி சரி தோழி என்ன டாபிக் பேசலாம் தோழி சொல்லுங்க நீங்களே இன்சூரன்ஸ் பத்தி பேசலாமா
அதான் அத பத்திலாம் எனக்கு தெரியதுங்க
இருக்கங்க என்னன்ட்டுனே
ஏ நான எனக் பேச வராதே
ஏதாவது சொல்லுங்க இப்ப ஆஹா இன்ஸ் இன்சூரன்ஸ்லே வந்து ஏமாத்றதும் இருக்காங்கலே யா இப்ப எல்ஐசி ல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து பிராண்டட் ஆனது நம்பளுக் க்கு கவுர்மெண்ட் இது நம்ப மாசாமாசம் மாசாமாசம் நம்ப பணம் கட்றது வந் வருது இப்ப சல வந்து போலி இதெல்லா இருக்குதுல்ல உங்ளுக்கு நிதி நிவார் ஆ நிதின் சொல்லிட்டு இதுல சேமிங்க உங்களுக்கு நாங்க இவ்வளோ குடுக்குறோ சொல்லி எல்லா நெறைய பேர் என்ன பண்றாங்க ஏமாத்
ஏமாத்திட்றாங்க ஆமா நாங்க அதுக்குன்னே அத அது உள்ளலா போனதே கெடையாதுங்க நாங்க ம்ஹூம் அதெல்லா நாங்க எதுவுமே நாங்கல்லா பண்ண மாட்டோம் அ எங்களுக்கு தெரிஞ்சவங்கல்லாம் நறைய பேர் இருக்காங்க நாங்க ஆனா அது உள்ளல்லாம் போறது எங்க வீட்டுக்கார அத இது பண்ணிப்பாரு
ம் இல்லக்கப்ப கவர்மெண்ட்லல்லா இன்சூரன்ஸ் குடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா அது வந்து மாசத்துல வந்து பிடிவாதம் வச்சு பிடிச்சுக்குவாங்க அந்த கார்டு வச்சு என்ன பண்ணிக்கலா இப் பண்ணிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி எல்லா இருக்கு அதுல வந்து லாபமும் இருக்கு நஷ் டமும் இருக் க்கு ஏன் ரீசான்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தோழி எங்க அம்மாக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க கண்ல வந்து பூல விழுந்துருச்சுன்னு அப்ப வந்து அவங்க எங்களை எப்டி ஏமாத் த்துறாங்கன்னா இருவத்தஞ்சாயிர லென்ஸ் போடுங்க இல்லனா முப்பத்தி ஆறாயிரம் லென்ஸ் போடுங்க இல்லன்னா அம்பத்தி ஒம்போதாயரம் லென்ஸ் போடுங்கன்னாங்க
எப்டி வய்ஸ்சானவங்களுக்கு அவங்க கண்ண பொ பொறுத்துதானே அத இது பண்ணுவாங்
ஆ அவங்க என்ன சொ சொல்றாங்க இருவத்தஞ்சாயிரம் போட்டா உடனே வந்து போயிரு திரும்பியு போற மாதிரி இருக்கு அப்டினதுக்கு நீங்க எங்க வேல பாக்குறீங்க நன்னா அப்பா வந்து சென்ட்ரல் எம்ப்ளாயி ரிட்டேர்டு தோழி நா சொன்னே அப்ப வந்து அப் இல்ல அவங்க என்ன சொ சொல்றாங்கன்னா நீங்க வந்து இன்சூரன்ஸ் இருக்கும்ல உங்ளுக்கு நீங்க அத வந்து பென்ஷனோடதையு இதையு எடுத்துட்டுவாங்க ம் பென்ஷன் மாச பத்து மாச அதுக்கு புடிக்கிறாங்க இன்சூரன்ஸ் புடிக்றாங்க இதுல அப்ப வந்து பென்ஷனோட கார்டு எடுத்துட் டுவாங்க ஆதார் எடுத்துட்டு வாங்க நாங்க எவ்வளோ ரிடக்ஷன் பண்ண முடியு பண்றோம் மிச்சத நீங்க கட்டுனா போதும் அப்டினு சொன்னாங்க தோழி நாங்களு சேரின்னு சொல்லிட்டு இங்க ஆதார் எடுத்துட்டு பென்ஷன் கார்ட் இது எல்லா வாங்கிட்டு பே ஸ்லீப் லாஸ்ட்டா வந்துட்டு பென்ஷனோடதெல்லா எடுத்துட்டு போனா அதுங்க என்ன சொல்லிருச்சிங்க நீங்க வந் து இருபத்தஞ்சாயிரத்துக்கு போட்றதுனால இன்சூரன்ஸ் பண்ண முடியாது நீங்க ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு போடுங்க நாங்க இன்சூரன்ஸ் பண்றோ
ன்றதுனா உங்கள்ட்ட வர அமௌண்ட என்னனு தெரிஞ்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா தெரிஞ்சுட்டு அவங்க எவ்ளோக்கு எ எப்டி பண்ணிக்கலாம்னு இப்ப இல்ல இப்டி சொன்னவங்க திடீனு உள்ள மாத்த மாத்றாங்கன்னா என்னத்துக்கு மாத்துறாங்க இல்ல அவங்க வந்து ஒரு ஃபேஷன் அது அவுங்க பாக்கணுமா பாக்குறது
உடனே என்ன தெரியுமா அம்மா கொஞ்சம் ஹார்ட் பேஷன் தோழி ஹார்ட் ல வந்து வந்து மாத்திர சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒன்ன என்ன சொன்னாங்க நீங்க இந்த எந்த டாக்டர் பாக்குறங்க அவங்கள்ட வந்து இ சி ஜி எக்கோ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இவங்க அதுக்குஎலிஜிபிள்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சரின நாங்க
எங்க ஹாஸ்பிட்டல்ன்னும் போனாலிங்க சும்மா ஒரு செக்கப்பு ஒரு இது ஏதாவது ஒண்ணுனாக்க நம்ம கையில வந்து மேக்சிமம் ஐயாயிரம் இருக்கணும் எந்த ஒரு ஸ்கேனிங் இருந்தாலும் எ இருந்தாலும் இப்ப சும்மா ஒரு இது இருந்தாலுமே அப்படித்தான் இருக்குது இப்ப ஹாஸ்பிட்லாம் ரொம்ப இதுங்க அதுக்கு நம்ம வீட்லயே இருந்துட்டு போயிடலாங்க நம்ப
போயிட்டு உம் அதான் தோழி கேளுங்க நா கூட்டிட்டு போனேன்னு தோழி போயிட்டு என்ன சொன்னாங்க நா டக்குன்னு என்ன சொல்லிருச்சிங்க அஹ் நீங்க வந்து உடனே டெஸ்ட் எடுங்க உடனே பணம் கட்டுங்க அப்படின்னாங்க சரி நா உடனே டெஸ்ட் எடுக்றேன் உடனே பணம் கட்டுறங்க எப்ப ஆப்ரேஷன் பண்ணுவீங்கன்னா டாக்டர் எப்ப அவைலபிளா இரு ப்பாரோ
உம் இதெல்லாம் எப்படிங்க எப்படி சொல்லுங்க இப்ப ஒரு ஒரு இப்ப ஒரு இடத்துல இப்ப நம்ம காசு பத்து ரூபாய் குடுக்கறோம்ன்னு வச்சு சில பேரு நாங்களாம் அந்த மாதிரிலா இது பண்ண மாட்டோம் கொடுக்கோனாக்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிட்டாலே ஏங்க இத்தனை நாள் செ கொடுக்குறீங்க ஏதாவதுடு இருக்க கூடாதா எப்படின்னா வட்டி மாறி கொடுக்க கூடாதா அப்படின்ற மாிக்கே ங்க இவங்க வாங்கிக்கிறாங்களாம் டாக்டர் வந்து இல்லையா அவைபளா இருக்குது க்கா அது என்னதுங்க இது நம்ம பய ய ஏதாவச்ச சு நம்ம அவங்க எல்லாம் நம்பி போறோன்னு நமக்
நா அதா சொன்னே சேரி எப்ப டாக்டர் வருவாங்கன்னு சொல்லுங்க நா அப்ப வந்து நா டெஸ்ட்டு எடுத்துக்குறே ஆப்ரேஷ எப்போ பண்ணணுமோ பண்ணிக்கிறே அப்டின்னு சொன்னன்னா திங்க கிழம வாங்க வந்து பண்ணிக்கோங்க அப்டின்னு சொன்னாங்க ஒடனே நானு சேரி அப்டின்னு சொ புல்லிட்டு நா வந்துட்டே அதாவது காப்பீடு இருக்கான் நம்பள்ட்ட பாகறாங்க மருத்துவ காப்
கண்டிப்பா கண்டிப்பா அதுல வந்து ஓவராதாங்க எடுக்கறாங்ளா மொதல்ல நீ இப்ப இப்ப ஒன்னு தெரிஞ்சுக்குது என் என்னன்னக்கா அதிகமா வந்து ஹாஸ்பிட்டல்னாலே காப்பீடு காப்பீடுன்னு சொல்லி நறைய புடுங்க ஆரம்மிச்சர்றாங்க ஆனா நம் அந்த மாதிரி குடுத்துட்டு நம்ப பரவால்ல கையிலக்கு இருக்கற காசு குடுக்கல எதோக் காப்பீடு மூலியமா போதா அது கண்டிப்பா கெடையாது அதுல நம்புள்தா நறைய எக்கச்சக்கமா புடிங்கிர்றாங்க அதுல
அதுவும் எப்பிடி சொல்றாங்க தோழி அ அதாவது நம்மளுக்கு வந்து பணோ வந்து கட்டிர்ணுமா அதுக்கப்புறோ ரீஃபண்ட் பண்ணி நம்மளோட அக்கௌண்டுல ஏ ஏறுமா இன்சூரன்ஸ் போக மிச்ச காசு வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்களா நா அதா சொல்றே எங்கள்ட்டே காசு இல்லாம தனுங்க இன்சூரன்ஸ் து மூலமா வந்து பண்ண வரு நீங்க எப்பிடிங்க அப்டினாங்களா ஒடனே நா அப்புறோ உன்னு அவங்கள்ட நா ஆர்குமெண்ட்டெல்லா பண்ணிக்கல உடனே ஸ்டேட் நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால உங்களுக்கு இப்டி இருக்கு இதே ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஒடனே நாங்க வாங்க முடியு இது வந்து டெல்லியோடது அப்பற எதுக்கு
ஏ அப்டிதா ஏங்க இப்ப வந்து ஒண்ணு இல்ல வேவர தெரியாதவங்க எல்லா போயிட்டா என்னத்துக்குங்கா அவுரது அவுங்க சொல்றதெல்லா ம் சொல்லிட்டு எவ்வளோ புரியாத மக்கள் ஏழ மக்கள் எல்லா எப்டி எல்லா போய் மாட்டிக்கிறாங்க தெரியுங்களா
ப்டி அந்தப் அந்த லேடி என்னா சொல்லுதோ அப் அப்டியே அவ்ரு என்ன பண்றாரு கேக் ஏன்னா அவுங்களுக்கு இது மனவி தோன இல்ல போல இறந்து போய்ட்டாங்க போல இன்னொரு ஐயாவ கூட்டிட்டு வந்திருக்கரு நா அப்பதா கேட்டே என்னாச்சிங்க ஐயா உங்களுக்கு என்னா ப்ரச்சன அப்டின் கேட்டப்ப இந்த மாத்ரியமா இவ்வளோ சொல்றாங்க இங்க நீ வந்து பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல கண்ணும் போயிடுச்சுனா என் யார் கவனிக்க ப்பா மருமகள்கள் எல்லாம் பார்க்க மாட்டானுங்க மகன்கள் எல்லாம் பாக்க மாட்டானுங்க அதுதான் அவரு சொல்றாரு காசு போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கண்ணு தானே முக்கியம் ஒரு நாள்னா கூட இந்த தம்பி வீ ட்ல இருந்து நா பாத்துக்குவேன் தம்பி ஒய்ஃப் பா த்துக்குவாங்க டெய்லி எல்லாம் அவங்க வீட்டுல இருந்தா அது சரிபட்டு வராது இல்லையா அப்படின்னு அதாவது ஏ ஏ அவருக்கு ஆல்யில்லா இல்லாததுனால பாத்துக்க முடியாததுனால அவர் பண்ணிட்டு போலாம் காச கட்டி குடுத்துட்டு போலாம் நம்மள பாத்துக்கறதுக்கு கால் இல்லல்ல அ அப்படிங்கிற மாரி அவரு சொன்னாரு
என்னங்க பண்றது வயசாயிட்டாலே அப்படிதாங்க வயசாகிட்டாலே பார்த்துக்க ஆள் இல்ல அ பாத்துக்க ஆளு இருந்தாலும் காசு பணம் இல்லாத எப்படிலாம் இருக்கு தெரியுமா மனித வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையா போச்சு இப்பல்லாம் ரொம்ப ரொம்ப இதான் போயிட்டு இருக்குங்கம்மா எல்லா இப்பல்லாம் வந்து வாழறதுக்கு ஆசையே இல்ல வெறுப்பாதா போகுது
உண்மைதா தோழி கண்டிப்பா நீங்க ஒண்ணுமே இல்ல அஹ் எங்க வீடு எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த அம்மா ஸ்கூட்டில போணுச்சு அது சைடு ரெண்டு சைடுமே பாார்க்காம டக்குனு டர்னிங் பண்ணிச்சு அங்க எதிர்த்தாப்புல இருந்த ஒரு வண்டி சடன அடிச்சிச்சு அடிச்சு ஸ்பாட் அவுட் இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் நேத்து நேத்து அவங்க கண் முன்னாடி அப்படியா ரத்த வெள்ளமா எங்க வீடு ப பக்கத்துத்திலியேதா ரோடு மெயின் ரோடு எங்களது பக்கத்திலேயேதா ரோடு அந்த அம்மா கொஞ்சம் நிமிஷம் அப்படிக்கும் அது வந்து எங்க பக்கத்துல ஜவுளி கடை இருக்கு அந்த கடையில உள்ளவ வந்து கூப்பிடுறாரு அ எங்க டீச்சர் நீங்க வந்து பாத்துட்டு போங்க இல்லங்க இல்லங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்கன்னு சொல்லிட்டுதா போணுச்சு ஆனா அந்த முக்கியமான வேலை அது சாவுரத்துக்கு தெரியல ஸ்பாட் அடி ஒட்டனன்ன அடிச் தூக்கி வீசிட்டானுங்க அங்கட்டும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க
என்ன விதியோ போய் சேர்ந்துட்டாங்க பாருங்க இதுதாங்க படுத்து இப்ப நம்ம படுத்துட்டு காலையிலயே எழுந்தம்னா நமக் க நமக்
ஐயோ அந்த சைடு போறதுக்கே பயமா இருக்கு தோழி வண்டியில அந்த சைடு போறதுக்கே பயமா இருக்கு அதனால சுத்திட்டுதா போற மாதிரி இருக்கு
சேஃபா வாங்க அதிகமா டிராவ டிராவல் இல்லாத பக்கமா சார்ட் கட் இருந்தா பாத்து யூஸ் பண்ணுங்க கொழந்தைங்க ஆஹ் அப்டிதா பண்ணணு ஏன்னா இப்ப நம்மளோடைய நேரங்காலங்ன்றது வேற நம்மலுது நம்ம வந்து கத் தெரிஞ்சுக்கிறோ மத்தவங்கள்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுல்ல அவ்ங்களுடய நேரங்காலம் கூட நம்ம
உம் அதுவு இல்ல தோழி நம்ம ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு போறோமா அது ஆறு மணிக்கு மேல எல்லா போ முடிய மாட்டேங்குது அங்கட்டு பாத்தீங்கன்னா வழிபறி கொள்ளையனுக நிக்கிறானுங்க இங்க ரிஸ் செண்டா வார சந்த போடுவாங்க எங்ளுக் கு நாங்க என்ன பண்ணங்க என்னோட கூட பொறந்த அக் கா அவ அவள் என்ன பண்ணியிருக்கா அவ்ங்க பையனோட என்ன பண்ணிருக்கா தம்பியோட போய்ருக்கா போன உடனே என்ன பண்ணிட்டானுங்களா ரெண்டு சைடும் வந்து கட்டைய வச்சுகிட்டு நிக்கிறானுங்களா இருட்டு காட்டுக்குள்ள இவ்ளுக் இவ்ளுக்கு என்னா பண்ணணும்னு தெரியில போல தம்பி நீ வண்டி எட்றா எங்கியுமே நிப்பாட்டாம ஓட் டான்னு சொல்லி சடனா ஓட்னா பின்னாடியே தூக்கி வீசிருக்கானுங்க
விழுந்தா நகைக்கி எல்லா இது பண்ணிக்கலா எந்த விதத்துலேங்க நம்ம பொழைச்சிக்கிற கடவுள் நம்ம படைச்சி விட்டுட்டு எவ்வளோ கஷ்டோ எல்லா நமக்கு குடு றாரு தெரியுங்களா கடவுள் குடுக்கறாரா இல்ல நம்மளவே நம்ம உருவாக்கிக்கிறமா என்னானே தெரியில இப்ப வழிபறிங்கறாங்க எதுக்காக க உழைப்புலா இருக்கு எ எ எதனால இருக்குது சொல்லுங்க பாக்கலா உழைச்சி சாப்ட வேண்டியதான ஏன் அந்த மாரிலா ஒரு உயிரினத்த வந்து கஷ்டப்படுத்திட்டு நம்ம ஏ அப்டி பண்ணணு அந்த மாரி எல்லா நறைய இருக்காங்கங்க இந்த தொழிலு கெடையாதுங்க எல் லா விதத்திலயு எல்லா தொழிலையு வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க ரொம்ப அத தப்பான வழியில யோசிக்கிறாங்க நம் நம்ப இதுன்னு கெடையாது மனசாட் சியோட வாழ்ந்துட்டு போய்ணுங்க அதுதா வாழ்க்க உம் அடுத்த கால் ஆஹ் செரி ஆ ஆ ஆஹ் நன்றிங்க நன்றி கண்டிப்பா கண்டிப்பா